ஹலோ
எதுங்கப்பா நீங்கள் காலே பண்ணாம டக்குன்னு
ஹ வணக்கம் எப்டி இருக்கீங் ய நல்லா இருக்கீங்களா
எமா
அஹ் செரி செரி செரி இன்னைக்கு எப்டி உங்க ஊர்ல எப்டி கிளைமேட் எப்டி இருக்கு இன்னைக்கு
இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாரி மானம் லைட்டா மூடிட்டுதான் இருந்தது ரொம்பெல்லாம் மழ வர மண் நேத்த எலாம் பயங்கரமா இருந்தது வான முடி
ஓ சரி அப்டியா ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில நல்ல வெயில் ஒரு நாள் நாலு நாலு நாற்பதுக்கு மேலே நல்ல மழனா மழ அப்டி ஒரு மழ
ஓ
அப்டியே வீட்டுக்குளலாம் கதவு பூட்டியிருந்தும் சாரெல்லாம் உள்ள அடிக்குது
உம் உம்
அதுக்கப்பறம் ரொம்ப வேக்காடு
அப்டி இருந்தா ரொம்ப பிடிக்குப்பா இப்பலாம் என்னனே தெரில அடிக்கிறவே காட்டுக்கு ஓகே சில்லுன்னு மழ வரணுமோ வந்துட்டே இருக்கணும்னு கூட தோணுது
நாங்க இருக்கறது மொட்ட மாடி தான் ஆனா அந்த மொட்ட மாடி அப்டியே நல்ல தண்ணி ஊத்தி கழுவுனா மாரி மழ மழ நின்னு கொஞ்ச கொஞ்ச நேரத்துலயே ட்ரை ஆயிடுச்சு
உடனே அந்த வெயிலுக்கு
உம் நாள்ற சாந்தரம்
ஓ ஓ
ட் ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு ஒரு அனல் இருக்கு எதுவும் இருக்கு ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்பவே ஆடி மாசம் மாரி காற்று ஜிலு ஜிலு ஜில ஜில ஜில ஜில்னுு காத்து உம் உம்
எங் எங்க வீட்டுல மழ வந்துச் னாலே பாப்பா விடவே மாட்டா கடகடன் மொட் மொட்ட மாடிக்கு என்ச்சு வந்து நினைச்சிட்டு தனியாவே ஆ போடுவா யாரும் இருக்க மாட்டாங்க
உம்
நணஞ்சிட்டு ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு ஒரு மணி நேரமா விளையாடுவா கண்டிப்பா ஜொரம் வருதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா ஆனா வர்றது இல்ல இப்போ வர்றதும் கிடையாது பழகிடுச்சா அவுங்களுக்கு அதுவே
ஏத்துக்குச்சு ம் ஆஹ்
அதுவும் வீட்ல யார்ரு ஃபிரெண்ட்ஸ் இருந்தாலுமே எல்லாருமே கூட்டிட்டு வந்து விளையாட வச்சுடுவா
உம் உம் உம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழ காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி மீனு கோழி எடுத்துடுவேன் நாட்டு கோழியாச்சு மீனு கோழி ஏன்னா அது வந்து ஒடம்பு கொஞ்சோ வாமா வச்சுக்கும் டக்குன்னு சளி புடிக்கும் விடாது அதனால நான் கண்டிப்பா அத நான் எடுப்பேன் நானு
இப்ப உங்களுக்கு ஹீட் பாடியா கோல்டு் பாடியாப்பா
இது சமஹீட் பாடி
அப்படியா
உம்
அப்ப நீங்க சிக்கன் சாப் அப்படிங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சன இருக்காதா
இப்ப கிளைமேட் ஒரு மாதிரி ஜில்லுனு தான இருக்கு அந்த கிளைமேட்டுக்கு நம்ம கொஞ்சோ ஹீட் விட்டா சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் இல்லையா கருவாட அந்த மாரி சாப்பிட்டா டக்குன்னு சளி பிடிக்காது இந்த காத்து ஜிளு ஜிளு ஜிளு ஜிழுு அடிக்கும்
உஹம்
இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இல்லன்னா டக்குன்னு சளி பிடிக்கும் ஃபீவர் வரும் அதனால நம்ம பாடிய வந்து கொஞ்சம் வமாக வச்சுக்கிறதுக்காக நான் இது எடுப்பேன்
ஓ எனக்கு வந்துட்டு ஆஹ் சொல்லுங்க
சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்கள்
கோல்டு பாடின்றதுனால ரொம்பவே கோல்டா இருக்கும் ஏதாவது சும்மா நான் எஸ் சார் ஐஸ் கிரீம் சாப்பிட்டா ஒன்னும் தெரியதுறதில்ல ஆனா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சேன்னா இல்ல ஃப்ரிட்ஜில தண்ணி வச்சு குடிச்சா கூட ரொம்ப கோல்டு ஆயி ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குஆயிடு அதுதான் கேக்குறேன் இப்போ சிக்கன் சாப்பிட்டா எனக்கு எல்லாமே ஒத்துக்கும் அதில்ய செம்மரி ஆட்டுக்கரின்னு சொல்லுவாங்கலயா அது சாப்பிட்ட உடனே எனக்கு வந்துட்டு பிபி ஹை ஆயிடும் ஐயோ லோ ஆயிட்டு வாமிட்டு ஆஹ ஒரு மாரி மயக்கத்தலய இதான் இருப்பன் அத சாப்பிட்ட நா எப்பயுமே
அது ரொம்ப ரொம்ப ஈரமா ஈரமா இருக்கும் நார்மல் ஆடு செம்மறிஆடு அது வேற ஒரு மாரியாக இருக்கும்
உங்களுக்கு அது செட் ஆகுதா செம்மறிஆடு
சாத்துருக்கே உம்
மோஸ்ட்லி நம்ம வெளிய பிரியாணி சாப்படுறோம் இல்லயா அது எல்லாமே செம்மறிஆடு தான் போடுவாங்க கடைல வாங்குற மட்டன் பிரியாணி எல்லாமே செம்மறிஆடுதான்
ம் அதது என்ன ஸ்ட்ரென்தா ஸ்ட்ரென்த் இல்லயா
அதுவும் ஸ்ட்ரென்த் தான்ப்பா
ஆஹ்
ஆனா அதரியமா ஈரோன்னு சொல்லுவாங்க எனக்கு அது அப்புறந்தே செட் ந அனுபவிச்சட்டேன் ரெண்டு மூணு முற காரணம் தெரியாம மட்டன் அது சாப்பிட்ட உடனே ரொம்ப ஒரு மாரி மயக்கத்திலேயே நடக்க முடியாம அத வாமிட் பண்ணிட் இந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக அளவுக்கு அ ஆஹ் எந்த ரீசனுன்னே தெரியாது அப்பறம் போக போகதா நா அது கெஸ் பண்ணே எங்க வீட்டுக்காரரு மட்டன் ஒருவேள அதிகமாக சாப்பிட்டியா அப்படின்னு கேக்கும் போது ஓ நா இன்னிக். மட். ட்டன் சாப்ட்ட அந்த. செய்யற எடுத். த்துவ வந்துட்டு சொந்த. க்காரங்க வீட்டுல செஞ்சாங்க. எப்பயுமே வெள்ளாடுதா வெட்டுவாங்க ஒரு முற செம்மறியாட். சேரி போட்டுட்டு இருக்குனா. செஞ்சு. நம அதுல கொஞ்சம் தலக்கறி. பீசு ம்ச்ச. எல்லாமே மிக்ஸ்.
ஹ ஆமா ஆமா ஆமா போட்டி ஆனா போட்டி எல்லாம் கூட நார்மல் போட். சுட்டி நல்லாயிருக். க்கு. இந்த போட். த்தியும் நல்லாதா இருக்கு ஆனா டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எனக்கு நார்மல் போட்டி புடிக்கு.
அது நம்ம அதிகமா எடுக்க மாட்டோம்ல. நா அதனால எப்பயுமே வீட். இல்ல இவரு வெறு வெள்ளாடு மட்டும்தா கேட்டு எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு அது செட்டே ஆகாது. இங்க செவன் ஃபிப்டி எயிட் ஹண்ரடு. ஒரு சில நேரத்துல நைன் ஹண்ரடு வரைக்கும் கூட வந்திருக்குப்பா. உம் மாறுது இப்போ வந்துட்டு. இப்போ செவன் ஹண்ரடுதான்னு நனைக்கிற அன்னிக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே ஒரு அளவுக்கு ஒரு ஹஃப் கேஜிக்கு மேல எடுத்துட்டு வந்துருந்தாரு.
உம்ம்ம். இங்க நாட்டுக்கோழி ஏழ்னூறு. நூத்தி எம்பதுங்க. ஆமா. தன்லா எட்நூறுரூவா.
ஓ நாங்க நாட்டுக்கோழி ரொம்ப ரேர் எடுக்குறது. எங்க வீட்டுக்காரருக்கு அது பிடிக்காதா. காரணம் கேட்டா. சின்ன வயசுல நா கோழி வளர்த்த. அதனால எனக்கு புடிக்காது ஏம்ப்பா ஆடு வளர்த்தது கூடதா நா பாத்திருக்க. எ பாட்டி வீட்டுல எல்லா ஆடு வளர்த்துருப்பாங்க அதுக்கு நா மட்டன் சாப்படாம இருந்துருக்கனு. அதுதா உனக்கு என்ன தெரியு அத பத்தி. ஆஹ. அது வளர்த்தவங்களுக்குதா தெரியு அதோட கஷ்டோ. அதுக்கு நீ கோழியே சாப்ட மாட்டன்னு சொன்னா. பரவாயில்ல நாட்டுக்கோழிய மட்டும் சாப்பிட மாட்டேன்றது
நாங்க பாய்லரும் எடுப்போம் உம் இந்த புதன்கிழமா ஆன பாய்லர் தான்
உம் உம்
நமா நைட்டு கால மத்தியானல எதுவும் செய்ய மாட்டோம் இல்ல ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க வேலைக்கு போயிவிடுவாங்க நைட்டு அவறு வரப்ப எடுத்துட்டு வந்துருவார் அப் இப்போ எதாது சப்பாத்தி இல்லன்னா தோச இல்லன்னா பா அதுக்கு மட்டும் பரோட்ட டா வாங்கி சாப்பிட்டு முடி வச்சுருவோம்
உஹுன்
கொஞ்சம் எடுத்துட்டு வருவாப்புல என்ன ஒரு நூறு ரூபா நுத்தி இருவது அந்த மாரி எடுத்துட்டு வந்து நாங்க சாப்ட்டு டு முடிப்போம் ஆனா எப்பயும் கம்பல்சரி எங்க வீட்டில் ஒரு ஃபிஷ் இருக்கும் சண்டே அது மத்திய மத்தியா கூட இருக்கலாம் ஆஹ் ஆயில அயில இருக்கலாம் சன் சங்கர ஆனா ஒரு ஃபிஷ் கண்டிப்பா இருக்கும்
உம்
நான் வந்து சண்டேவே ஃபிஷு குழம்பு வச்சிருவேன் அது வந்து அது மண்டேக்கு துக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த கொலம்ப
உம் உம்
நல்லா டேஸ்ட்டா இருக்கும் செம்மையா இருக்கும் நான் மாங்காலாம் போட்டு செய்வேன் செம்ம அது செம்மயா இருக்கும் டேஸ்ட்டு
ஓ சூப்பர்ப்பா
ஆமா ஒரு ஒரு சிக்கனோ இல்ல மட்டணோ எடுத்துட்டு கொஞ்சம் ஃபிஷ் எடுத்துட்டு அப்படி செஞ்சு வச் வச்சுருவேன் அப்போ நான் எனக்கு மண்டேன்னு பார்க்கறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு சோத்த வடித்தோமா அதோட ஏதாச்சும் ஒரு காய போட்டு பசைஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோமா எனக்கு அவரு துக்கெல்லாம் நாங்க மீன் குழம்ப வச்சே ஓட்டிடுவோம் அவ்வளோதான்
சரி சரி எனக்கும் இப்பதான் நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது எங்க அப்பாவும் அப்படித்தான் பண்ணுவாரு சண்டேயில மட்டனும் ஏதோ ஒன்னு எடுத்துருவாறு
ஆஹ்
மீன் எடுத்து நைட்ல செய்வாரு
உம்
ஈவினிங்ல எடுத்துட்டு வந்துட்டு நைட்டு கொழம்பு செஞ்சுட்டு வச்சுடுவாறு
உம்
அது அடுத்த நாள் ஃபுல்லா மண்டே ஃபுல்லா மீன் குழம்பு அதை தொடவே மாட்டாங்க செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுவாங்க நாங்க இங்க மீன் எடுக்குறது கொஞ்சம் ரேர் தான்ப்பா
செரி செரி செரி செரி
மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருமுறை
ஆஹ் ஆஹ் ஹ்
உங்களுக்கு மீன் அதோட பேரு எல்லாம் தெரியுமா
ஆஹ் தெரியும் தெரியும்
தெரியுமா
தெரியும் தெரியும் ஓரளவுக்கு எல்லா மீனுமே தெரியும்
ஓஓ
பி கட்டலா அதுக்கப்புறம் வாவல் மீனு சீலா மீனு கெலத்தி ஆஹ் ம பாறை மஞ்சப் பாறை
ஆஹ்
இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்டு
ஆமா எனக்கு அந்தளவுக்கு மீன் பேரும் தெரியாது இப்ப வரைக்கும் கடைக்கு போவேன் அவரு கூட எப்பயாவது அவரே இப்போ திருப்பத்தூரில் போய்ட்டு எடுக்கறதா இந்தா அங்க நறைய இருக்கும் வா அங்க போய் பாக்கலாம்னுட்டு கால்லேகூப்புட்டு போவாறு ஆனா எந்த மீன் பேரும் தெரியாது இந்த மீன்ல முள்ளு இருக்குமான்னு மட்டும் கேட்போம் குழம்புக்கு நல்லா இருக் குமானு கேப் போம் ஃபர்ஸ்ட் வார்த்த முள் இருக்குமா ரெண்டாவது குழம்புக்கு நல்லா இருக்குமா ப்ரைக்கு நல்லா இருக்குமா ஆஹ் இந்த மூணு வார்த்தை கேட்டு எடுத்துட்டு வந்துருவோம்
ஆமா ஆமா ஆனா பாத்தீங்கன்னா மீன்னாலே எல்லாரும் சொல்றது வஞ்சிரம் தான் வஞ்சிரம் தான் வஞ்சிரம் தான்னு சொல்லுவாங்க ஆனா வஞ்சரத்தை விட நல்ல டேஸ்டான பட்ஜெட் ப்ரெண்ட்லியான மீன் எல்லாம் நறைய இருக்கு அதெல்லாம் பார்த்தா வஞ் சரம் ஒன்னுமே இல்லை
உண்மதான்
அது என்ன அது எதனால வஞ்சர விரும்புறாங்க முள் இல்லாததுனாலயா இல்ல எதனால விரும்புறாங்கன்னு தெரியல பட் நிறைய வஞ்சரம் வஞ்சரம் வஞ்சரம் வஞ்சரம்
அது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமாப்பா டேஸ்ட்டுக்கு எல்லாம் கிடையாது நான் நெனைக்கிறது எல்லாரும் ஒரு பெருமைக் காக எடுக்கிறாங்க வஞ்சரம் மீன் சாப்பிட்றோம் நாங்க உன் என் என்னை பொருத்த வரைக்கும் அவுங்க அப்படி தான்
அப்படிதான் ஒரு இது வஞ்சரம் சாப் டா பெரிய லெவலில் சாப்புறாங்க
ஆஹ் அவுங்க வந்துட்டு மத்ததெல்லாம் சாப் ட்டு பார்க்கலேன்னு வர்த்தம்
உம் ஆனா உண்மையாலுமே சொல்றேன் நான் வஞ்சரத்தை விட இன்னும் நான் நான் இ இதை விட நல்ல மீனல்லாம் நல்லா டேஸ்ட்டா இருக்கு சில மீன் எல்லாம் அதோடைய எலும்பு கூட அவ்ளோ சாறுன்ன நல்லா அவ்வளோ அழகா இருக்கு நல்லா இருக்கு
ஆமா
நாங்க வந்து பெரிய ரொம்ப காஸ்ட்லி மீனலாம் வா அப்படி தான் வாங்குவோம் சின்ன மீன் எல்லாம் வாங்வோ அப்டிலா இல்ல ஒரு தடவ இது வாங் னோம் என்னது மத்தி வாங்குவோம் மத்தி அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து
ஓ
இப்போ இப்போ நா பாப்போம் எந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ் இருக்கு மத்தி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பெருசா இருந்துச்சுனா கட கடனு அதே எடுத்துருவோம்
உம் உம்
எது பாப்போம் நாங்க நான் வந்து நான் தான் தொட்டு தொட்டு பாப்பேன் பாத்தாலே தெரியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கா எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுனா அந்த மீன் எடுப்போம் ஷீலா மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்
ஓகே
சிஷீலா மீன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வேஸ்டேஜே கம்மிதான்
சேரி சேரிப்பா சேரிப்பா
கம்மி
உம் நன்றி பேசினதுக்கு திருமயு அடுத்த கால்ல பேசலாம்ப்பா
ஹான் ஐநூறு கால்ல வந்து பாக்கலாம் நன்றி நன்றி நன்றி